ல்லோ
வணக்கம்
வணக்கம்மா
ம் கேக்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா சொல்லுங்க
செரி செரிங்க இன்னைக்கி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கி போறது எவ்ளவு முக்கியத்துவம் அவுங்க கையில வருமானம் இருக்குறது வந்து எவ்ளோ பாதுகாப்பு பாண்ணது அப்டிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு முகாம் நாளைக்கி இங்க நடத்தலானு இருக்காங்க செரியத் து அதனுடைய முக்கியத்துவம் பத்தி இன்னக்கி ஆ இது பண்ணலானு சொல்லி கூப்ட்ருந்தீங்ளா
செரிமா ஆ
இப்ப ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சிறு வயதுல இருந்தே ஒரு அ பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு வருஷோ வந்து பெற்றோர்கள் வந்து படிக்க வெக்கிறாங்க
ம்
ஆ ஒரு டிகிரி அல்லது ரெண்டு டிகிரி அவுங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு படிக்க வெச்சாலு நெறய பெண்கள்னால திருமணத்துக்கு அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கி போக முடியறதில்ல
ம்
ஆனா அந்த மாதிரி இல்லாம நிச்சயமா வந்து பெண்கள் பிறந்த வீட்ல இருக்கும் போதே திருமணத்துக்கு முன்பே ஒரு வேலையில வந்து ஆ அ பெற்றோர்கள் வந்து எப்டி படிக்க வைக்கிறது முக்கியத்துவமோ அதே மாதி ரி ஒரு நல்ல வேலையில பெற்றோர்கள்னால முடிஞ்சா அவுங்க அமர்த்தி தரலா அப்டி இல்ல அப்டினா படிக்கிற பெண்களாவது நிச்சியோ ஒரு வேணு நிரந்தர நெரந்தரமோ அல்லது தற்காலிக வேலையோ பணியில அமர்ந்துட் டா அதுக்கப்றோ அவுங்களுடைய சொந்த கால்ல நிக்கிற மனநிலையில திருமணம் பண்ணிக்கிறது அப்டிங்கறது வந்து நல்லதா இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் திருமணத்துக்கு அப்றோ அவுங்க வந்து தன்னுடைய வேலைய வந்து விடக் கூடாது இப்ப வேற ஊருக்கு திருமணம் பண்ணிட்டு போறாங்க அப்டினாலு அதே பீல்டுல அங்க என்ன வேல இருக்கோ அதுக்கு தகுந்த வேலைகள் வந்து அவங்க பாத்துக்கணு
ம்
பெண்கள் கையிலயும் வருமானம் இருந்த தா அவுங்களுக்கு வந்து நிச்சயமா அது ஒரு தன்னம்பிக்கையா இருக்கு
ம்
அவுங்க குடும்பத்துக்கு பொருளாதாரமாவு அவுங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு இவுங்க யாரையு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்காது அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க
நிச்சயமா சொல்ற அதாவது பெண்களுக்கு வந்து வேலங்கிறது முதல்ல ஒரு பாதுகாப்பு ரெண்டாவது ஒரு அ வ சுய தன்னம்பிக்கை என்னாலயையு முடியு ஆனா அத வந்து அவுங்க தப்ப பயன்படுத்திக்க கூடாது நா தா வேலைக் போற நானு வேலைக்கு போறே ஆ நா எதுக்கு உனக்கு குடுக்கணு நா எதுக்கு உனக்கு அடிமையா இருக்கணு நா எது ஒனக்கு செய்யணு அந்த மாரில்லா இல்லாம எடுத்துக்காம ரெண்டு பேர் ரெண்டு கை தட்டினாதா ஓச அப்போ அ அவருக் கென்ன சின்ன சின்ன ஒரு ரெண்டு பேரும் உக்காந்து பட்ஜெட் போட்டு இவ்ளோ செலவா இருக்கா அவர் சம்பளம் இவ்ளவு வருதா அப்ப நானு கொஞ்ச போறே ஏதோ ஒரு பதினஞ்சாயிரம் வந்ததுன்னா ஐயாயிரம் என் செலவுக்கு வச்சுக்கிறே பத்தாயிரம் நா வீட்டுக்கு ஹெல்ப் பண்றே அப்டின்னு சொல்லி அந்த மாரி ஒரு கூட்டு மனப்பான்மையோட பண்ணி பண்ணும்போது அந்த வாழ்க்க சிறப்பாருக்கு இந்த மாரி நா நான் பெண்களுக்கு சுதந்திரம் குடுக் குடுக்க சொன்னாங்க அத வந்த அவுங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாரி நம் நான் நானும்ங்க நா வேலைக் போற நா எதுக்கு உங்களுக்கு குடுக்கணு நா எதுக்கு செய்யன்னு அப்படின்லா பிரேமா பாகுபாடு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அன்னியொன்னியம் இருக்காது
கண்டிப்பா அதா இந்த பணம் வந்து அவங்களுக்குள்ள பிரிவினைய வந்து
ஆமா ஆமா இது என்ன ஆகு நாளடைவுல விரிசல் ஏர் ப்பட்டு அது வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கு போயிடுது அதுக்கப்றோ இந் முன்னால வந்து தனியா வாழ முடியுமா இந்த சமுதாயம் வாழ வைக்குமா ஆயிரத்தெட்டு கத சொல்லு நீ சாதாரணமா உ உங்க ஆஃபீஸ்ல வேல பண்றவங்க கிட்ட பேசுனா கூட ப்பா தான் பேசும் ஏன்னா இது அந்த மாதிரி உலகம் அதுக்கு அதுக் அதுக்கு நம்பல்லா என்ன பண்ணணும் பெண்கள் ஆகிய நாமல் வந்து விழிப்புணர்வோட அந்த மாதிரி ஒரு நிர்கதிக்கு நம்ம தள்ளப்படாம இருக்கணுனா நாமதான் வந்து இப்புடி வந்து சரிசமமா வேலைக்கு போனாலும் நீ வீட்டு வேலையும் சரிசமமா பிரிச்சுண்டு மா ஒத்தருக்கொத்தர் வந்து விட்டு கொடுத்து போய் உதவி பண்ற மனப்பான்மையோட வந்துட்டோம்னா அது வந்து பெரிய எழப்பு இல்லாம இருக்கும்
உம் நிச்சியமா நிச்சியமா
படிக்க வைக்க அதாவது சில பேரன்ஸ் வந்து எங்க பொண்ணு வேலைக்கெல்லாம் போ வேண்டாம் அப்படின்னுட்டு இது பண்ணிறாங்க அதே வந்து மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நில போகணும்னாக்கா அன்னைக்கு வந்து அவங்க உடம்பு வந்து சொன்ன பேச்சு கேக்காது ஏன்னா இங்க ஈஸியா உணவு ச்சுது ஈஸியா உக்காண்டு சாப்ட்டாச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு ஒரு குடும்பொ கல்யாணொன் ஆனாலே பொறுப்பு தான் எப்டி ஒரு ஆணுக்கு வந்து உனக் கு உன மனைவிய நீ கடைசி வரைக்கும் காப்பாத்தணும் அப்படின்றாங்களோ அந்த பெண்ணாகப்பட்டவளும் கடைசி வரைக்கும் அவுங்க வீட்டுக்கு உறுதுணையா இருக்குணும்
கண்டிப்பா
உண்மையா இருக்க முடியலனா கூட உறுதுணையாவாது இருக்குணும் அப்புடிலாம் இருந்தா மட்டும்தான் உனக்கு அந்த வ வேலைக்கு போறதோட வழி தெரியும் அதனோட யதார்த்தமும் அது என்ன என்ன தேவைக்கு அது யூஸ் ஆறதுன்றது புரியும்
நிச்சயமா அதே மாரி பாத்தீங்கன்னா ஆண் ஆ இப்ப ஆண் ஆகட்டும் பெண்ணாக ட்டும் இப்ப அவுங்க சம்பாதியத்துல இப்ப ஆணா இருந்தா பெண்ணுக்கும் பெண்ணா இருந்தா ஆணுக்கும் ஒரு பங்காவது அவுங்க மாத்தி செலவு பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்
ஆ
அது நிச்சியு அது வந்து கொஞ்ச நாள் ஆரம்பத்துல அது பழக்குற வரைக்கும் கஷ்டமாதான் இருக்கும் ஆனா அது நடைமுறை படுத்திட்டோம் அப்புடின்னா அது வந்து உண்மையாவே மகிழ்ச்சியா இருக்கும் நேத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல ஆ மதியம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூவா கொடுத்து ஒரு ஐநூறுவா லோன் கட்டிட்டு மீதி ஆயன்ரூபா ரெயின்கோட் எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாங்க
ம்
சாயந்தரம் போய் ரெயின்கோட் எடுத்துட்டு வந்தோம் அப்புறம் எனக் எனக் கு வந்து அ வேற ஒரு பக்கம் சீட்டு பணம் வந் து நா கொஞ்சம் தேவைக்காக கேட்டு வாங்கியிருந்தேன் அப்ப அதுல நா ஒரு எட்நூறு ரூபா தொள்ளாயன்ரூபா அவங்களுடைய கடன் வட்டி தொகை நா கட்டி் கொடுக்கும் போது
உம்
அதே பணந்தா அந்த எட்நூறு ரூவா ஆயிண் ரூவா தா ஆனா அவுங்களுக்காக நம்மளு நமக் காக அவங்களு செய்யு போது அது ஒரு மகிழ்ச்சி இருக்கு செரி எனக்கு ஏதாது ஒரு கஷ் ட்டோனா இவுங்க செய்வாங்க இவுங்ளுக்கு ஏதாது ஒரு கஷ்டோனா நம்ம செய்யணு அப்டிங்ற அந்த விட்டு குடுக்குற மனப்பான்மை வந்து இருக்கணு
ம் அது மட்டு இல்லப்பா அவர் வந்து காலைய ஆயிர ரூபா குடுத் தபோ ரெயின்கோட் வாங்கிக்கோனு சொன்னாரு நீ ரெயின்கோட் வாங்காம அது கடன் கூட வட்டி கூட அடச்சிருக்லா தப்பு கெடயாது ஆனா நீ வந்து செரி அவருக்கு அவரு காசு குடுத்து வாங்கிக்கோன் சொல்லும் போது நம்ம அத வாங்கி காமிக்கணு நீ வாங்கிட்டு வேற ஒரு பக்கோ பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி அத முடிச்சுட்ட
ம் ஏன்னா நமக்கு வந்து அ நிச்சயமா ரெண்டு காரணோ என்னன்னா ஆ அது யாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் தா இப்ப ஒருத்தர் கைல பணம் குடுக்குறோனா என்ன பொருள் வாங்க சொல்றோமோ அந்த பொருள நம்ம கரெக்டா வாங்றமா அப்டிங்கறத வந்து பாப்பாங்க
நிச்சியமா
அது ஒண்ணு பாப்பாங்க ரெண்டாது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கடன் அந்த வேற ஒரு பக்கோ எல் ஐ சி கட்ட வேண்டிய தொகை வந்து கொஞ்சோ கூடுதல்
ம்
அப்ப எப்டி இருந்தாலு நம்ம அத வந்து சமாளிச்சிதா ஆகணு அப்டிங்கு போது இரண் டையு ஏ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணு
ம்
ஏன்னா இன்னைக்கி ஏ ஃபுல்லா இந்த சைடு எல்லா ஒரே ஆ மழை இது பருவ மழைதா பேஞ்சுட் இருக்கு
ம்
தினமு பாத்தீங்னா ரெண்ட் நாள் அல்லது மூணு நாள் மழைல நிலஞ்சிட்டு வந்து மருத்துவர் கிட்ட போற மாதிரி ஆயிரு ச்சு அப்ப நமக் கு ஒரு அவசியமான பொருள் அப்டிங்க போது அந்த அவசியமான நேரத்துல நம்ம அ வாங்கிக்கிறது நமக்கு இனிமேல் வரக்கூடிய மருத்துவ செலவுகள வந்து தடுக்குல இன்னொன்னு சுவர் இருந்தால் தான் சித்திர வர முடியு நம்ம உடம்ப நம்ம முதலெல்லா அப்டி நெனைக்க மாட்டோ பெண்கள் செரி இத குடும்பத்துக்காக பண்ணி க்கலா அப்பறோ நம்ம பண்ணிக்லா என்னாயிருவோ அப்டிங்க போது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ளுடைய உடம்பு பலவீனம் ஆகும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கையு சேந்து அ ஒரு பய உணர்வ குடுத்துருது
ம்
அதுக்காக பெண்கள் வந்து இந்த வேலைக்கு போறது எப்டி முக்கியமோ அதே மாரி அவுங்ளோ ட உடல் நலனதையு ஆ வந்து ஏதோ ஒரு உடல் பயிற்சி நடைப்பயிற்சியோ அல்லது யோகாவோ அல்லது ஜிம் ஓ அவுங்களுக்கு எது புடிக்குதோ அது பண்ணி அவுங்களுடைய உடம்புக்கு வந்து முக்கியத்துவோ குடுத்து பாத்துக்கறது வந்து ரொம்ப நல்லது
ம்
இன்னிக்கி சனிக்கிழம அப்டிங்கறனால வார முழுவதும் கடினமான உடல் பயிற் ச்சி சொல்லி தருவாங்க எங்களோட யோகா க்ளாஸ்ல
ஆ ஆ
அது இல்லாம வந்து ரிலாக்சேஷன் இருக்கு அப்ப இன்னைக்கி காலைல செய்யும் போது நா யோஸ்ச்சே அவுங்க வந்து உங்களுடைய ஒவ் வொரு உறுப்புக்கு நீங்க தேங்க் பண்ணுங்க ஒவ்வொரு உறுப்பயு நீங்க மசாஜ் பண்ணுங்கனு அவுங்க சொல்ல சொல்ல நம்மளு இந்த பூமிக்கு வந்து இவ்ளோ வருஷோ ஆச்சு நமக்காக இந்த உடம்பு இத்தன பாடுபட்ருக்கே என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு நம்ம தேங்க் பண்ணிருப்போமா என்னைக்காவுது ஒரு ஒரு நாள் இதுக்கு நம்ம மசாஜ் பண்ணிருப்போம்மா நம்ம உடம்ப நம்மளே ஆமா மசாஜ் பண்ணிருப்போமா அப்புடியெல்லா ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த ஒவ்வொரு என்னோட வயத்துக்கு நன்றி என்னோட கல்லீரலுளுக்கு நன்றிங்கும் போது ஆமா இப்புடி ஒரு உலக இருக்குல்ல நம்ம ஏன் இத இவ்வுளவு வருஷ நெனைச்சு கூட பாக்கல
ம்
அப்ப அப்புடிய எல்லா நம்ம கேர் எடுத்து பாத்துருந்தோனா ஆ இன்னைக்கு வரக்கூடிய இந்த உடல் ஆ ஒரு சின்ன சின்ன உடல் நல கோளாறுகள் கூட இல்லாம இருந்திருக்கலாமோ அப்புடிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அட்லீஸ் இந்த வயசுலயாவது விழிப்புணர்வு வந்துச்சே அப்ப இனிமேல் நம்ம க்கு வயோதிகா காலத்துல ஆ எனக்கு ஒரே ஆசை தா எங்க அம்மா அப்பா எப்புடி இப்ப பிசிக்கலா கடவுள் புண்ணியத்துல யாரையு சார்ந்து இருக்கறது இல்ல
ம்
இந்த பூமியில வாழ்ற வரைக்கி அதே மாறி யாரையு சார்ந்து இருக்காம வாழ்ந்துரணு உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணு அது தா வந்து மிகப் பெரிய சொத்து காசு பண ங்கிறது வேணு தா ஆனா அது வந்து இரண்டாவது தா நம்ம ஆரோக்கியம் இருந்தா மட் மட்டு தா நமக்கு அடுத்த படியா வந்து ஆ அந்த ச பொருளாதார இருந்தாலு சரி அனுபவிக்க முடியும் இல்லைனாலு அதுக்கு தேடல் அதுக்கான தேடலுக்காக தா ஆரோக்கியம் வேணு
நிச்சயமா ஆனா நீங்க நீங்க சொன்னீங்கல்ல நா எல்லாரு இதுக்கு நன்றி சொல்லு வேன்னு
ம்
நா டெய்லி சொல்லுவே தலையில இருந்து பாதம் வரைக்கு எலும் பு நரம்பு சத தோலு கண்ணு தலைமு டி எல்லாத்துக்கு நன்றி சொல்லுவே
ஓ
என்ன இது சொல்லியே இந்த அஃபர்மேஷன் போட்டு எனக்கு கல்லீரல் ப்ராப்ளம் சரியாச்சுன்னா பாரு
ஆ நிச்சயமா ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பெரிய சக்தி நா இதுவரைக்கு அப்புடி சொன்னதில்ல ஏதாவது ஒரு ம் சொல்லுங்க
சித்தா டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்டட் எடுக்கு போது கால் வலிக்கு நா ஒரு ஸ்லோக சொன்னே ஓம் ஸ்ரீ பார்த்தாயே நமக அப்புடின்ட்டு காலா வந்து டேப் பண்ணனு
ம்
ஒரு மூணு தடவை மூணு தடவை அங்க ஸ்லோகம் சொல்லு போது அவர்கிட்ட என்னது இது பை த்தியக்காரத்தனமா இருக்குன்னரு இல்ல சார் எனக்கு இது இந்த மாறி பண்ணு போது எனக் கால்வலி அன்னைக்கு குறையறது
ஆ இல்லைங்க ஆக்சுவலா அந்த டப் பண்றதுங்கிறது வந்து ஒரு உடல் பயிற்சி தா அது வந்து சொல்லி தருவாங்க நமக்கு கையில வந்து ஆ கை மேல தூக்குன்னுன நமக்கு அந்த அக்கிள் பகுதி அப்புடின்னு சொல்லு வாங்க இல்லங்க அந்த பகுதி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளையு அவுங்க வந்து டேப் பண்ண சொல்லு வாங்க நா னு மொதன் மொதல்ல வேற எதோ ஒரு வீடியோலா பாக்கம் போது எதுக்குடா இவுங்க இப்டி பண்ண சொல்றாங்கன் எனக்கு விசித்திரமா இருந்துது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகா க்ளாஸ்லயு செரி இன்னொருத்தர் வந்து அவர் இந்த வர்மா கலை மருத்துவர் அப்ப பண்ணும் போது அப்டி டேப் பண்ணும் போது நமக்கு அந்த எடத்துல வலிக்கல அப்டினா நம்ம ஆரோக்கியமா இருக்கமாமா ஆனா நம்ம டேப் பண்ணும் போது எந்த உறுப் க்கு மேல டேப் பண்றப்ப நமக்கு வலிக்குதோ அ அப் ப அந் அ அதனுடைய அந்த ஆணிவேர் அப்டின் நம்ம சொல்லுவோல்லங்க இப்ப நம்ம கை அப்டினா ஒரு எடத்துல டேப் பண்ணும்போது அது உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட கனெக்ட்டாயிருக்குமாமா அப்ப அந்த எடத்துல வலி